ஹலோ
ஹலோ
அ கேக்குதுங்களா சிஸ்டர் அ
கேக்குதுங்க சிஸ்டர் கேக்குதுங்க சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க ம் நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
சாப்ட்டே
ஒ ஒ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒக்கான்ட்டுதா இருக்கேன் நான் ஒங்ககிட்ட கொஷின் கேக்கவா
அ கேளுங்க
ஆ சரி இது வரைக்கு வந்து நீங்க லைஃப்ல ஹாப்பியான எதாவது மொமெண்ட்ஸ் இருக்கும்ல்ல ஹாப்பியா இருக்கு அப்டி அப்டில்லா மற மறக்க முடியாத மொமன்ஸு அந்த மாரி ஏதாவது இருக்கும்ல அந்த மாரி எதுனா உங்களுக்கு ஷேர் பண்றீங்களா
அ ஹாப்பியான மொமெண்ட்ஸ்ன் சொன்னீங்கன்னா என் அ இது வந்து ஜென்றலா எல்லாருமே சொல்றது தா இருந்தாலும் எனக்கு ஹாப்பியான மூமெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் மட்டு தா
ம் ம்
ஏன்னா பாத்தீங்கன்னா என்னோட ஃபுல் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கஷ்டம்தான் அ சந்தோஷம் என்ற லைஃப் கெடையாது சின்ன வயசுல இருந்தே கஷ்டம்தா அ சாப்பாடு கூட பாத்தீங்கன்னா மூணு வேள சாப்டறது ரொம்ப கஷ்டம் அந்த மாரி வந்து அதுக்கப்பறம் தா இவங்க வந்து என் லைஃப்ல வந்தாங்க லைஃப்ல வந்து அவங்கதா என்ன படிக்க வச்சாங்க இன்னு சொல்லபோனா அவங்க என்ன படிக்க வச்சாங்க படிக்க ஃபஸ்ட்டு டிகிரி படிக்க வெச்ச உடனே கம்ப்ளீட் பண்ண உடனே மேரேஜ் பண்ணிங்கனா ஆனா மேரேஜ் நடக்கும் போது பாத்தீங்னா ஒரு குத்தி அளவு கூட நா எங்க ஹபண்டுக்கு எதுவு குடுக்கல
ம் ம் ம்
எதுவு எடுத்துட்டும்போல மேரேஜ் செலவு மொத்தமு பாத்தீங்கன்னா எங்க சாரு தா பண்ணிக்கிட்டாங்க செலவும் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணி கூட்டு வந்து என்ன மூணு வேள சாப்பாடு சரி நிம்மதி தூங்றதுக்கு சரி
ம் ம்
ஃலைப் அதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா தம்பி மறு வருஷமே தம்பி எனக்கு தம்பி பொறந்தாப்ல தம்பி பொறந்து ஒரு அஞ்சு வருஷோ அஞ்சர வருஷோ கேப்புக்கு அப்பரோ பாப்பா ஒருத்தவங்க
ம்
அதனால அவங்க இருக்காங்க எனக்கு அ பசங்க பொறந்ததுக்கப்றோ கொஞ்ச லைஃப் நல்லா இருந்துச்சு நானு ஒர்க் போய்ட்டு வந்துட்டு போய் அப்ப அப்பா இருக்காங்க அப்பா அப்டியே பசங்கள பாத்துப்பாங்க நா கொஞ்சோ போய்ட்டு வந்துகிட்டு அப்டியே போய்ட்டு இருக்கு சிஸ்டர் இன்னு பாத்திங்கன்னா அந்த கஷ்டோன்ற இவங்க கூட இருந்தாலு அந்த கஷ்டோ என்ன விட்டு வெளில வர முடியாத அளவுக்கு இருக்கு போய்ட்ருக்கு இன்னொன்னு பாத்திங்கன்னா சமையல்லா பாத்தீங்ன்னா நா மேரேஜ்க்கு மின்னாடி இந்த வெறு சா இந்த அ கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க இல்லைங்ளா
ஆமா ஆமா
அந்த சாம்பாரு முட்ட அவுச்சு வைக்றது இது மட்டுந்தா தெரியு மத்தபடி வேற எந்த கொழம்பு வைக்க தெரியாது
ஓ ஓ
இதா செய்வ காலேஜ் நா தேட் இயர் படிக்க வரைக்குமே பாத்திங்ன்னா இதுதா செய்வ நானு இத செஞ்சி அப்டியே வந்தாச்சி இங்க வந்துதா எங்க சார் கிட்ட வந்துதா அதுக்கப்றோ நானு ஒரு ஒரு சமையலும் சரி மத்த விஷ்யங்கள் எக்ஸ்ட்ரா கத்துக்க ஆரம்பிச்சது அதுக்கப்றோ தம்பி போறந்து அதுக்கப்றோ என்ன ஐயர் டிகிரி படிக்க வச்சாங்க அவ்ங்க என்ன படிக்க வச்சு அதே எல்லாமே அவ்ங்க பண்ணாங்க ஸிஸ்டர் ஒன்னு பிரச்சன இல்ல அவங்கள்ட்ட இர்ந்து எனக்கு அவ்ங்கள நா படிக்க வச்சிர்க்க ஸிஸ்டர் இதா என்னோட லைஃப் போய்ட்ருக்கு
சூப்பர் சூப்பர் ஸிஸ்டர் உங்க ஸ்டோரி நல்லா இருக்கு
எங்க சாரோ இப்ப நா படிக்க வச்சு சிட்டு இருக்க அவ்ங்க ஹையர் டிகிரி பண்ணிட்ருக்காங்க பண்ணிட்டே அப்டியே ஒர்க் பண்ணிட்ருக்காங்க
ம் அவ்ங்கள ரொம்ப மரியாதையா சரு சருன்னு சொல்றீங்க சரா இர்க்காங்ளா
ஆமாங்க ஸிஸ்டர்
ஓ அதான் அதான்
அ ப்ரொபசர் அவரு அ இருந்தாலு ஹஸ்பண்டுன்ற மாரி யார்டயுமே இது பண்ணிக்க மாட்டே யார்ட்ட பேஸ்நாலும் எங்க ஸாரு
ம் ம்
அவ்ங்கல கூப்பட்றத இர்ந்தாலு அப்டிதா கூப்டுவே வாங்க போங்க அப்டில்லா கூப்ட மாட்டே என்னங்க சார் சாப்டுங்க சார் போன் ஸிஸ்டர் அதுல செலதுல ச அனா உம் அப்டி இருந்துட்டு இருக்காது இங்லிங்களா
ஆ
அதுல கஷ்டமு சேந்து தான வரு
ஆமா ஆமா எல்லாத்தயு பேலன்ஸ் பண்ணணு
அப்டி போய்ட்ருக்கு இப்ப தம்பி பாத்திங்கன்னா எனக்கு செவன்த் படிக்கிற பைய அவ எனக்கு இப்ப பாப்பா ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டட் படிகிறாங்க
ம்ம்
ம் நா பாத்திங்கன்னா டொண்டி ஒன்லே மேரேஜ் பண்ணிகிட்ட சாருக்கு அப்டியே ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சோனே அப்டியே என்ன மேரேஜ் பண்ணிகிட்டாங்க
ம் ம்
ஃபேமலி இருக்காங்க பாப்பாவும் இருக்காங்க அப்டியே போயிட்டு இருக்கு லைஃபு
ம் சூப்பர் சூப்பர் ஸிஸ்ட்டர்
கண்டிப்பா என்ன ஒண்ணு எங்கிட்ட புடிச்சது பாத்தீங்கன்னா எங்க சார் சொல்லுவாங்க சமைக்கிறது இப்பதான் பாரம்மனி நல்லாவே இத்தன வருஷத்துலயே இந்த வருஷம் தான் பாரம்மனி நல்லாவே சமைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க
ஓ அப்படியா எப்டி அது மட்டும் எப்டி கத்துக்கிட்டீங்களா நீங்க
அப்டி ஒன்னொண்ணு செய்வன் சிஸ்டர் ஒன்னொண்ணு செய்யும்போது பாத்தீங்கன்னா ஆ பாத்தீங்கன்னா இப்ப பிரியாணி செய்றேன் வச்சீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்றன்னா ஒன்னு உ உப்பு அதிகமா போட்டுருவேன் இல்ல தண்ணி அதிகமா வச்சிருவேன் இல்ல கொழ கொழன்னு ஆக்கிடுவேன் இல்ல வேகாம எடுத்துவேன் இப்ப அடுத்த வாட்டி அத ஓ இந்த ரீசனாலதான் நான் இந்த தப்பு பண்ணிருக்கேன் அப்டின்ற அதனா அப்டியே மாத்துவே மாத்தி இப்ப பிரியாணி நல்லாவே செய்யற அளவுக்கு கொண்டு வந்து நித்தி வச்சிருக்கே ஆனா வந்து ரொம்ப இன்கிரீடியன்ட்ஸ்லா ஆட் பண்ண மாட்டே சிம்ப்பிளா கொஞ்சமா இருக் மே வீட்ல என்ன இருக்க அத வச்சு நல்லா செஞ்சிருவே
ம் ம் ம் புரியுது சிஸ்ட்டர்
நமக் தேவயா நான்வெஜ்ஜ விட வெஜுடேரியன் தா நல்லா சம்ப்பே
ம் ம்
ம்
வேற ஏதாவது ஸ்பெஷலா ஸ்வீட்லா பண்வீங்ளா
ம் எப்படி சொல்றது ஸ்வீட்டா
ம்
எனக்கு தெரிஞ்ச வரைக்கு குலோப் ஜாமுன் செய்வே சிஸ்டர் குலோப் ஜாமுன் செய்வே நா லட்டு செய்வே அ அ அப்டியே பாத்தீங்கன்னா இந்த தேங்கா நம்ம வீட்ல மரோ தேங்கா மரோ இருக்கதுனால ஒரு தேங்காலா இந்த மழை சீ சன்ல பாத்தீங்னா இந்த ன்ன சாதார்ண சீசன்ல பாத்தீங்னா ஒரு நால் காய் அஞ்சு காய் அது மாரி விழு
ம் ம் ஆமா எங்க வீட்ல கூட அப்டி விழு ம்
ம் போது அந்த தேங்கா எடுத்து பாத்தீங்ன்னா துருவி சக்கர இருக்குதுன்றதுனால அத போட்டு கொஞ்சோ கூட வந்து கோதும்மாவ ஆட் பண்ணி அடி கேக் மாரி கட் சும்மா அடியே செய்வே கோதும்மாவுல பாத்தீங்ன்னா அ இந்த ஆப்போன் சொல்வாங்க இல்லைங்ளா
ஆம்மா
அப்பமா ஆப் போமா சொல்வாங்க அத
கோதும மாவுல ஆப்பம்மா சொல்வாங்க ஆ ஓக்கே சரி சொல்லுங்க ஆ ஆ
அப்போ அந்த ஸ்வீட் மா ப்ப ஏதாவது எப்டி சொல்றது அதுல வாழப்பழொ வெல்லோ அதெல்லா போட்டுட்டு கரைச்சி எண்ணைல ஊத்தி குடுப்போ இல்லைங்க அந்த மார்தா செய்வே ரொம்ப ஆ ஹைலைட்டல்லா செய்ய தெரியாது முறுக்கு இந்த இந்த கலகலா அந்த மார்லா செய செய்வே அதெல்லா இப்பல்லா பாத்தீங்னா எப்பயாச்சு இப்ப எங் சார் வந்து பாத்தீங்னா போர் அடிக்குது போர் அடிக்குது எதுனா செஞ்சு குடு
ம்
ன்னாங்கனா
ம் ம்
மத்தபடிலா இந்த ஒர்க் போயிட்டு வர்றதுனால அந்த ஒர்க்லேயே பயத்தீங்ன்னா நம்ளோட டைமிங் முக்காவாசி டைம் இந்த ஒர்க்லே போயிடுதுங்ளா
ஆம்மா ஆமா சிஸ்டர்
பண்ற அளவுக்கலா ஒன்னுமே இல்லைங் சிஸ்டர். ஒன்னொன் பாத்தீங்னா சண்டே டைம்ல ஒன்னுகு ரெண்டு வேலையா வந்து நிக்கு அன்னைக்கு தா எனக்கு
ம் ம்
பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தோச்சு போட்றது நான்வெஜ்ஜூ திடீர்னு எடுத்துனு வந்து குடு த்து அந்த நான்வெஜ் பாத்தீங்கன்னா கொழம்பு மட்டு வெக்க கூடாது கூட செத்தது கிரேவி பண்ற க்கறது வே எக்ஸ்ட்ரா ரசோ அப்டி இப்டின்னு வச்சு அதுவே ஒரு மூனு மணி நாலு மணி முடியாந்துருங்கன்னு வச்சுங்களா
ம் ம்
அப்றோ ஈவினிங் திருப்பி பாத்தீங்கன்னா ஏழு மணி ஆன நைட் டிஃபன்னு
ம் ம்
அப்டியே போயிட்டு இருக்குங்க சிஸ்டர் லைஃப்
அப்டி போயிட்டுருக்கு நாம்மளு போயிட்டேருக்கோ
ஒன்னுமே சேஞ்சஸ் கெடையாது என்னா ஒன்னு சேஞ்சஸ் சின்ன வயசலந்து அப்டியே மேரேஜ் ஆனது அப்புறோ கொஞ்சோ லைட்டா என்னோட லைஃப் சேஞ்ச்சாயிருக்கு ஸ்
பரவால்ல ஆனா நம் அந்த டைம்ல கஷ்டப்பட்டாலோ இந்த டைம் நல்லாருக்கோ
நல்லா எங்க சார் கிட்ட வந்ததுக்கு அப்புறோ கொஞ்சோ நல்லாரு க்கற மாரி என்னோட இது
கண்டிப்பா சிஸ்டர் எப்போமே அதா நமக்கு நல்லது நடக்குணோன்னா அது கண்டிப்பா நடக்கு
புரிலிங் சிஸ்டர்
அதா சிஸ்டர் நம்ம ஒரு ஒரு ஸ்டேட்ல வந்து இப்போ கஷ்டப்படுற மாதிரி இருப் ப்போ கஷ்டோ நறைய வரு ஃபேஸ் பண்ணிருப்போ ஆனா வந்து அடுத்த ஸ்டேட்ல வந்து அது நமக்கு எல்லாமே பாசிட்டிவ்வா அமையு அப்டின் சொல்றே
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பசங்க சொல்ற பேச்சு கேக்கற அளவுக் கு இருக்காங்க முன்னோ அவுங் நம்ளுக்கு எந்த ஒரு மைனஸு கெடையாது அம்மா வேலைக்கி போறாங்க கஷ்டப்படுறாங்க ஓடுறாங்க ஒடியாறாங்க அவங்களுக்கு நம்ம எந்த தொந்தரவு குடுக்க கூடாது அப்டின்ற அளவுக்கு பசங்க எனக்கு
ம் பரவால்ல சிஸ்டர்
அலோ
ஆ கேக்குதுங்களா சிஸ்
ஆ ஆ கேக்குதுங்க சிஸ்டர் சொல்லுங்க
சொல்லுங்க சொல் உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்னது சிஸ்டர்
என்னோட ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா இப்போ நா இப்போ தா வந்து எம் பி ஏ முடிச்சே
ம்
முடிச்சிட்டு இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கே ஒர்க் போயிட்டுருக்கே ஃபியூச்சர் பிளான் என்ன ஒ கொஞ்சோ நல்லா செட்டல் ஆகணு செட்டில்லாயிகிட்டு அதுக்கப்புறோ வந்து நல்ல பையனா பாத்து மேரேஜ் பண்ணணு அது அது அப்புறோ வந் து என்ன சொல்றது நா சேவிங்ஸ் நறைய பண்ணணு சிஸ்டர் அதுதா மெயின் கோலே
எல்லாமே அதுதா இப்ப எல்லாருக்குமே அட்வைஸ் மெயின் அட்வைஸ் அதா நா குடுக்குறது எடுத்தோனே அப்டியே மேரேஜ் லைஃப் குள்ளற போயிடக் கூடாது சேவி்ங்ஸ் இரு நம்மளுக்கு ஓகே இது இருந்தா நம்ம லைஃப் ரன் பண்றது கரெக்டாருக்குமே
இப்ப நம்ம வந்து ஒரு கேர்ளா இருக்கும் போது நம்ம வந்து தனியா நிக்கிற அளவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணு நமக்கு அந்த மாரி இ அந்த மாரி ஒரு தாட்ல தா இருக்கே மத்தபடி கோல்ன்னு பாத்தீங்கன்னா லைக் இப்போ நா பிரைவேட்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் போய்ட்டுருக்கே ஆனா வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாருக்குல்ல அது அது வந்து கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணு அப்டின்ற ஒரு கோல் அது ஒரு கோல் ஒரு சைடு இருக்கு ம் அதுதா ஃபியூச்சர் கோலா இருக்கு எனக்கு
கண்டிப்பா உங்களோட கோல் வந்து நெறவேறதுக்கு என்னோட சப் போட்டிங் கண்
ம் ம் கண்டிப்பா ச தரி நீங்க சொன்னது நடந்தா ரொம்ப நல்லது உங்கள தேடி புடிச் சு வந்து நா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரு குடுப்பே நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா
மூத்தாருக்கு ரெண்டு பொம்பள புள்ளைங்க இருக்காங்க அவள பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு ஒரு பதினெட்டு வயசு தாண்டிருக்காளுங்க அவளுங்க ரெண்டு பேருக்கு குடு க்கற ஒரே அட்வைஸ் இத்தா எடுத்தோனே லவ்ப் லவ் பண்ணுங்க லவ் பண்ண வேணம்னால சொல்ல மாட்டே ஆனா வந்து இப்ப லவ்ஸ் வேணா
ம் கரெக்ட் சிஸ் அது வந்து
பாரிங்க சம்பாரிச்சு உங்க கை கொண்டு சேவிங்ஸ் வச்சுட்டு ஒரு நல்ல நெலமைக்கு வந்து இப்ப வந்து மா நா லவ் பண்றே இந்த பையனுக்கு வ பேசுனா அவங்க ஃபேமிலில வந்து பேசுங்கம்மா அப்டின்னு சொன்னா கண்டிப்பா நா உங்களுக்கு சப்போர்ட் பண்றே அந்த எடத்துல ஒங்க அம்மா பண்ணலனாலு நா பண்ற அப்டின்ன
ம் கரெக்டுதா சிஸ்டர் அதுவு
அவளுங்க சரிங்கமான்ற வார்த்தையோட இப்ப வரைக்கு இருக்குறாளுங்க எனக் தெரிஞ்சு ஏ கண்ணுக்கு தெரிஞ்சு எதுவு இல்ல மறஞ்சு எதனா இருக்கான்னு
ம் ம் ம்
பாக்குவோ சரிங்க சிஸ்டர் உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ நெக்ஸ்ட் கால்ல உங்கள நா பாக்கறே சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் எனக்கு ரொம்பொ சந்தோஷோ உங்ககிட்ட பேசுனதுல பாய்
ம் பாய்
பாய்